உமாக்கா
கேக்குதா இப்போ எவ்ளோ நேரோ கால் நா அட்டன் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கு சிக்னல் இல்லயா கேட்கவே இல்ல பாருகலே
இல்லங்கக்கா எனக்கு கால் தா போயிட்டு இருந்துச்சு
ம் ம் ம் ஓ நா அட்டென் பண்ணி அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆகுது
அப்பதா எனக்கு காலே போயிட்டு இருஞ்ச்சு
ம் ஹீ ம் இல்ல அந்த இப்ப ஒரு தடவ கூட ஒரு எம் பி கூட சொன்னாரு பாத்யா மொபைல் ரீச் ரீசார்ஜ் பண்றத பத்தி கேள்விப்பட்டியா அந்த நியூஸ்
ஆமா
ஆ மாசொ வந்து னுப்பது நாலு ஒன் மந்த்துக்குன்னு ரீசார்ஜ்ஜுக்கு அமௌண்ட் வாங்குரீங்க ஆனா இருவத்தெட்டு நாளைக்கு தா வேலிட்டிட்டி வந்து கொடுக் இருகுறீங்க ஆ அது ஏ அந்த மாரி பண்றீங்க
ஆமாக்கா அது நானு கேள்வி பட்டே
ஆ நல்லா பேசுனாக
நம்மளுக்காக பேசுனாங்க கரெக்ட் தா நானு அத பாத்தே இந்த டேட்டா இன்னைக்கு யூஸ் பண்ணலன்னா மறுநாள் சேத்து குடுங்க மொத்தமா இருக்க டேட்டா டேட்டா முடிஞ்சதுக்குப்பு அப்ரோ குடுத்துருங்க நாங்க தான அத காசு குடுத்து வாங்கிருக்கோ ஒரு பொருள காசு வாங்கிட்டோ அத நீங்க திருப்பி எடுத்துக்கிறது என்னது நாயோ கரெக்ட உங்க
இல்ல இப்போ கரெக்டா ஹண்டரட் எம் முடிஞ்சிருச்சு ஒன் ஜி பி முடிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு கட் பண்றாங்கல்ல அதுக்கு மேல ஓத்த ரூபா சும்மா தர்றது இல்லல்ல அவுங்க அப்ப நம்மளோட எம் பி ய திருப்பி தர வேண்டிதான
இப்ப நா வெளிலல்லா போறேன்னு வச்சுக்கோங்களே இப்ப ஹாஸ்பிட்டல் போறோ வேற எங்கேயாவது வெளியில போறோ கோயிலுக்கு இதெல்லா போறோன்னா அன்னைக்கு புல்லா போன யூஸ் பண்ண மாட்டே அப்டேட் கூட நம்ம குரூப்ல போடுறதுல்ல எ ஏ ஒரு நைட்டு வந்து கொஞ்சமா பாக்குறது தா
ம் இல்ல ஏன்னு கேளு இந்த சிக்னல் சிக்னல் சரியாக வரமாட்டேங்குது இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து மொபைல் கொடு பண்றோ
ஆமா
ரீஃபண்ட தராங்களா
தரமாட்டாங்க அதெல்லா
அதா அதெல்லா
ந நா வேலைக்கு போனப்ப அக்கா நான் வேலைக்கு போனப்பல்லா ஆ காசே இருக்கது அப்பனா கீபோர்ட் வெச்சிருந்த
ம் ம்
அப்ப காசே இருக்காது பாருங்க பத்து ரூபா கார்டு வந்து கஷ்டப்பட்டு பத்து ரூபாய்க்கு வாங்குவ பத்து ரூபா கார்டு டு அந்த ஏழு ரு பைய என்ன பண்ணுவானா வச்சு இருப்பே அந்த வாரோ புல்லா ரெண்டு வாரோ புல்லா வச்சுக்குவ
ஆமா கட் பண்ணி கட் பண்ணிருவ நானு
ப்ப வந்துச்சோ அப்பத்துல இருந்துதா இந்த பிரச்சன
நாம் ஆ நான் இப்ப பேசி பேசிட்டு கட் பண்ணி வெச்சுக்குவ அப்பறமேலு ஒரு சின்ன ஒரு ஆபர் வந்துச்சு ஒரு நம்பர் ந்து ஒரு நம்பருக்கு எவ்ளோ வேணாலு பேசிக்லா ஆறு மாசோ வரைக்கு ஃப்ரீ கால்னு அது அதுக்கப்ரோ எங்க அக்காவுக்கு எனக்கு சேத்து போட்டோ ஆ அதே நெட்வொர்க்ல சேம் நெட்வர்க்கு
ம்
அது அதுதா நா ஃபஸ்டு ஃபஸ்ட்டு ஃப்ரிகால்ன்னு போட்டது
அந்த டைம்ல எப்டி தெரிமா இருந்துச்சு இந்த ஏதோ ஒரு கம்பெனி போனு மூணு போனு வாங்குனா இவ்ளோ கம்மி ரேட்டு அதுக்குள்ள வந்து நீங்க யாருக்கு அந்த கம்பெனி ஃபோனுக்குள்ள நீங்க ஃப்ரீயா எவ்வளோ நேரோ வேணா பேசிக்கலானு ஒரு ஆஃபர் இருந்துச்சு அப்ப நாங்க மூணு ஃபேமிலிக்கு அந்த புது போனே வாங்குனோ ஒன் இயர் வேலிடிட்டி
எல்லா ஃப்ரீயா பேசிக்கலானு
அ ஆமா உக்காந்து கத கதயா பேசிட்ருந்தோ
எ எ கடைக்கு எதுத்தாப்புல இருக்கக்க வந்து ரீசார்ஜ் கட வெச்சிருப்பாங்க நா ரீசார் ஜ்ஜே பண்ண மாட்டனா இந்த மாரி ஒரு ஆஃபர் வந்துருக்குன்னு அவங்களுக்கு வந்து ஆஃபரே எனக்கு போட்டாங்க இந்த நம்பர் ஆட் பண்ணி இதுக்கு போட்டு விட்டாங்க ஆறு மாசோ ஒரு வருசோ ஃபுல்லா ஃப்ரீயா பேசிட்டே இருப்பாங்க எல்லா அப்போ எல்லாரு கிட்டயுமே காசுதா காசு போட்ட பேசுற
இல்லப்பா அந்த மாரிலா இருந்தா இப்ப நம்ம பத்து ரூபாய்கு ரீசார்ஜ் பண்ட்டு ஒரு வாரத்துக்கு வெச்சுக்குவோமே நம்ம காசு வேஸ்ட் ஆகாதுல்ல
காசு வேஸ்ட் ஆகாது நம்ம தேவயில்லாம பேசவு மாட்டோ என்ன தேவயோ ஆவசரத்துக்கு பேசிட்டமா
முன்னூறு ரூபா இல்லாம நம்மனால பேச முடியலையே
முன்னூறு ரூபானு சொல்றோன்ல்ல முன்னாடியல்லா எரநூத்தி நாப்பது ரூபாதா நா போட்டுட் டுருந்தப்பல்லா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபா ஆசைய ரீசார்ஜ்ஜு திடிருனு முன்னூறுரூபா ஏத் துனாங்க இப்ப என்னன்னா அது ரி ரீசார்ஜ் பண்ண ஜி எஸ் டி யோட சேத்து முன்னூத்தி ஒரு ரூபா புடிச்சறாங்க
ம் இப்போ ரெண்டு விதமா கொண்டு பேசறதுக்கு அ அ அது ஆன்லைன் பாக்கணும் அதுக்கு தனி ரீ ரீசார்ஜ்ஜூ அந்த மாரி ரெண்டு இதா கொண்டு வர்லா இவங்க எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு ஆ இடர்நெட்லா யூஸ் பண்ணி அவனுங்க மருதானனை கட்டையா போப்ப பட்டன் ஃபோன்னு சில பேர் இன்னு வெச்சிருக்காகத பெரியவங்க ல்லா இருக்கறவங்க ல்லா பட்டன் போணு தா வச்சிருக்காங்க தேவயில்லாம அவ்ங்களுக்குலா முன்னூறுபாய்க்கி ரீசார்ஜ் பண்ண வேண்டிதா இருக்கு அதா அதா
பொண்ற நெட்ஒர்க்லா அது நார்மல் கால்ஸ் மட்டு பேஸ் ர்ர மாரி ஆபர்ஸ் எல்லா எதுமே கெடயாது நீங்க யூஸ் பண்ணா இன்டர்நெட்டோட யூஸ் பண்ணனு போனே அந்த மாரிதா வச்சுடு நம்மருக அது கட்டாயப்படுத்
ல்லா வந்து இல்லப்பா எங்க அம்மாச்சில்லா வந்து பட்டன் போன் தா யூஸ் ச்சு அதுவு நம்பர் கூட டைப் பண்ண தெரியாது அவ்ங்களுக்கு வந்து ரீல்ஸ் பாக்குறது தெரியாது அ ரீல்ஸ் ல்லா பாக்குறதுலா தெரியாது அதுல வந்து நெட்டே வராதுன்னு வச்சுக்கவே ஆனா அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணாலு அதே சேம் முன்னூறுபாய்க்கு தா ரீசார்ஜ் பண்ண வேண்டியதுருக்கு அப்ப அதெல்லா க
ஏன்னா இது கட்டாயமாயிருச்சி ஆமா அது மாரிதா இப்ப இரு க்கு எங்க வீட்லயாக்கா இப்ப நா வந்து டச்சு செல்லு வச்சிருக்கே எங்க அண்ணா டச்சு செல்லு வச்சுருக்காங்க எங்க அக்கா வீட்லயு இருக்கு சோ எல்லாருகிட்டமே ஃப்ரீ கால்ஸ் இருக்கு தவிர்க்க முடியாத பட்சத்துக் கு நா எங்க அம்மாக்கு ஒரு கீபேட் வச்சிருக்கோ நாங்க வீட்டுல அந்த கீபேமே நா ரீசார்ஜ் பண்றே அதுக்கு இந்த நார்மல் கால் மட்டு இல்ல எனக்கு ஒரு மாசத்துக்கான ரீசார்ஜ் பண்ணனுனா நா அதுக்கு அதுக்கு நா ரீசார்ஜ் பண்ணிட்டுதா இருக்கே
அதுக்கு வந்து எவ்வளவு பட்டன் ஃபோனுக்கு வந்து எவ்வளோ பண்ற
அதுக்கு வந்து நா நூத்தி இருவத்தி நூத்தி எம்பது ருவா பண்ணுவே இருவத்தி எட்டு நாளைக்
ம் அது வந்து ஒரு ஒன் ஜிபி டூ ஜிபி மட்டுந்தா ஆமா ஆமா அந்த மாரி
ஒரே ஒரு ஜிபி மட்டுந் தா டேப் மாரி கெடயாது
நா என்ன செல்றே இப்ப அம்பது ருபா கா நூறு ரூபாய்க்குள்ளேயே கால்ஸ் பேசுறதுக்கான இது வரணுன்றே நா முன்னாடி மாரி ஆக் ஃபஸ் வரணு அப்பதா நல்லா இருக்கு
சோ ஒங்களையு கேன்சல் பன்னனுன்தா என்னோட இது
அதா அதா அது என்ன பண்றது எப்புடினு அவரு சொன்னாரு சொல்லி கெளப்பி விட்டுடு போயிட்டாரு இன்னு அதுக்கு ஒரு முடிவு வராம இருக்குது
அவ்க சொன்னாங்க நம்மக்காக பேசினாங்க ரொம்ப சரி இதே கரெக்டா தா இருக் த்ரு யாருமே பேசாதத பேசுனாங்க அதுக்கான பதில் வர்ல அத அப்டியே ஆஃப் பண்ணிட்டாங்க
எல்லாரு நல்லா இன்டர்நெட் யூஸ் பண்றோன்றதுல தெரியாம இருக்காக ஆ க பண்ணுனா நல்லா இருக்கு எல்லாருக்குமே காசு மிச்சோ
இப்போ வீட்டுல டிவி ரீசார்ஜ் இருக்கு பாருங்க நாங்க இதுதா வச்சுருக்கோ கவ்ர்மெண்ட் கேதா ஆ கேபிள் கெவ்ர்மெண்ட் கேபி தா வச்சிருக்கோ அதுக்கே மந் கே வந்து எருநூத்திஇருவோறுவா எருரநூறுவா தா அது வந்து ஒரு மாசம் புல்லா பேமிலியா உக்காந்து பாக்கலா ஆனா இது பாருங்க முன்னூறுவா
ட்டே இது டாடா ஸ்கை இந்த மாரி ஆ டிஸ்ஸு தானே
இது டிஷ்ஷு கெடையாது இதது இந்த இது கேபிள் கெவ்ர்மெண்ட் இல்லது கேபிள் இருக்குங்கள அது மாரி
ச்சுல அதுல டிஸ் வந்துருச்சுல்ல அதுக்கெல்லா முன்னூறுபா ரீசார்ஜ் பண்றது ஆமா இல்ல கேபிள்ல ப்ப எ எக்கச்சக்க சேனல்ஸ் இருக்கு நூ நூறு சேனல் நூத்தம்பது சேனல் கூட இருக்கு ஆனா டிஸ் ன்த்துல வந்து ஒன்லே அந்த மெயினா உள்ளதுதா இருக்கு சில இதுல வந்து அந்த அ ஜி தமிழ் சன் நியூஸ் அது தனித்தனி டிபார்ட்மெண்டா வேற பிரிச்சு வச்சுருப்பாங்க ஆனா அதெல்லா வந்து வேஸ்ட்டு எனக்கு வந்து இந்த டிஷ் தா எங்க வீட்ல அது என்னன்னா அந்த பெரிய டி வி யா இருக்கறதுனால டிஷ் போட்ட தா சிக்னல் நல்லா வரும் டி வி கெட்டு போகாதுன்னு சொல்லிட்டு அத வாங்கி போட்டாங்க இப்ப அது முன்னூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாலும் அத பாக்குறதுக்கு சேனல் இல்ல ஒரு ஒன்னுமே அதுல ஒரு ஃபசிலிட்டியே இல்ல
சன் டிவி ஜி தமிழ் இந்த மாரி ஒரு ரெண்டு மூணு சேனல் தா இருக்கு அதுக்கே பேர் மந்திரம் அத பே பண்ற மாதிரி இருக்கு
ஆமா ஆமா இது லோக்கல் சேனல்னா லோக்கல்நியூ நியூஸ் நிறையா வரு நிறைய என்டர்டையன்மென்ட்டுக்கு நிறைய சேனல் இருக்கு அதனால நா சொல்லிட்டே இருப்பே எப்பவுமே கேபிள் போடுங்க கேபிள் போடுங்கன்னு யாரு கேட்க மாட்டாங்க சொல்லிட்டு டிஷ் தா போடுவாங்க எங்க வீட்டு
உங்க பேசு மதிப்பில்லாம போயிருச்சி
அதுதா இல்ல டி வி ய போட்டா இன்னு நாலு சீரியல் அதுவு எல்லா இதுல இருக்குறதுல ஜீ தமிழ் விஜய்
எங்க அம்மா மாரி சொல்றீங்க நா என்ன பகல் ஃபுல்லா டி வி யே பாக்குறது இல் இந்த எத்தன் நாள் இந்த நாடகத்த பாக்குறே அதுவு கேபிள வேணா புடுங்கிட்டு போயிருங்க எனக்கு டி வி யே வேணா எடுத்துட்டு போக சொல்லு அப்டின்றோ எங்க அம்மா கோவப்பட்டு
எத்தன சேனல மாத்துனாலு சீரியல் தா ஓடிட்டு இருக் ஓகே ஒரு ஒரு என்ன நியூஸ் சேனல் ரெண்டு வருது ஒரு பாட்டு சேனல் ரெண்டு மூணு வருது ஒரு படங்கள் பாக்கணம் வேறு எதாவது என்டர்டெயின்மெண்ட் லோக்கல் சேனல் லோக்
இத்தனைக்கு வந்து முன்னூறு ரூபா பே பண்றோம்
அதுதா அதுதா அந்த மாதிரி இல்ல அதுலயு மழமழ வர மாதிரில்லா இருந்துச் சின்னா எடுக்க மாட்டேங்குது
எடுக்காது சிக்னல் கெடைக்காதுல
ஆமா எடுக்க மாட்டேங்குது அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு
மக்கள் சேவைலா யாருமே பண்றது இல்ல கார்ப்பரேட் ஆகி போச்சி
கார்பரேட்டே அதெல்லா எனக்கு ஒன்னு புரியாது நா வீட்ல இருக்கறத நா சொல்ற அதா அதுவு இப்ப வந்து யா இதெல்லா வந்துட்டு சிக்னல் டவர் வந்து எங்க ஊர்ல வேற கெடைக்கவே மாட்டேங்குது இப்ப கால் பேஸ் வந்து வெளியில வந்தா தா வருது சென்னையில இருக்குறவங்களு முன்னூறு ரூபா தா பே பண்றாங்க இப்ப தமிழ்நாட்டுல கா ஏது ஏதோ ஒரு இன்னர் ஏரியால இருக்கறவங்களு முன்னூறு ரூபா தா குடுத்து ரீசார்ஜ் பண்றாங்க நெட்வொர்க்கு தா எல்லாரு யூஸ் பண்
யூஸ் பண்றாங்க அவுங்களுக்கு நெட்வொர்க் ஈஸியா கெடைக்குதுன்னா அந்த நெட் வொர்க்கு அவுங்களுக்கு அங்க குடுக்குறாங்க நம்மளுக்கு குடுக்குறதில்ல
இதுலயுமே ஃபைவ் ஜியா இருந்தா ஃப்ரீ வேற அன்லிமிடட் வேற அந்தது இதுல முன்னூறு ரூபா ரீசார்ஜ் பண்றதுல அதே தானே நாங்களு போட்றோ எங்களுக்கு ஃபோர் ஜி கூட வரமாட்டேங்குதே ஸ்பீடு அப்ப நாங்களு அதே அமௌண்ட் தானே பே பண்றோ ஆ இதெல்லா யாரு போய் சொ சொல்றது அவுங்கிட்ட இது ஒரு பிரச்சன ம் எனக்கு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் இரு நா இந்தா வரே ஒரு நிம்ஷோ கால் வருது
ஆ பேசிட்டு வாங்கக்கா